ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்ளா
ஹலோ
ஹலோ கேக்குதாங்க நா பேசறது சிஸ்டர் நீங்க பேசறது கே நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே என்ன பண்றீங்க
நா என்ன சிஸ்டர் கொஞ்சோ வந்து வெளியில வந்த
ம்
ஆமா ரீசெண்ட்டா ஏதோ ட்ரிப்பு போயிருந்தீங்க போல ஸ்டே ட்டஸ்லா போட்டுருந்தீங்க பயமா பயங்கரமா இருந்தது ஃபோட்டோஸ் எல்லா
எதுக்குங்க புரில
இப்ப ரிசென்ட்டா
ம் ம்
ஓ இதுல ரீசெண்ட்டா சோசியல் மீடியாஸ் எல்லா வந்து ஃபோட்டோ போட்டுருதீங்க பயங்கரமா இருந்துதுன்ன
ஆமாங்க கொஞ்சோ வெளியில போயிருந்தோ எற்காடு தா எற்காடு போயிருந்தோ
ஓகே ஓகே ஓ
ஃபேமிலியோட ட்ரிப்பு
ஆ ஹா
இது ஆக்சுவலா ஏற்கனவே எடுத்த ட்ரிப்பு அந்த சம்மர் வெகேஷன் அப்போ போனது
ஓகே ஓகே ஓகே சரி சரி சரிங்க சிஸ்டர்
ஆ அதுதா அது அந்த அந்த இதுதா பாத்துட்டு கே கேக்குறீங்க
சரி சரிங்க அங்க நான் ஜஸ்ட் ட்டு இதுல சோசியல் மீடியாஸ்ல பாத்துருக்கா அங்க அந்த பாம்பு இருக்கற மாதிரிலா வந்து வச்சு போட்டோஸ்ல்லா போட்ருக்காங்க அது என்ன உண்மையா இருக்கறதா
ஆமா ஆமா அதுலா உண்மதானா சிஸ்டர் அது வந்து ஆ ஏதோ பேர் வந்து அந்த நா அது பேர் ஏதோ கோப்ரான்னு சொல்லிட்டு
ஆ அ
ஆ அத வந்து வச்சிருக்காங்க அது வந்து ஹார்ம்லெஸ் ஆம நம்மள கடிக்காது பள்ளுபுடுங்கனா பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சிருக்காங்க
அங்க இருக்குது
அது இருக்கு இருக்கு இருக்கு
ஓகே ஓகே சரி சரிங்க
உம் அத நம பா்த்துட்டு உம் அது வந்து வெள்ள கலர்ல இருந்தது பாம்பு அத வந்து நம்ம ம் ஃபுல் ஒயட்டு அத வந்து நம்ம மேல வேணும்னா எடுத்து வைக்கிறாங்க எடுத்து விடுறாங்க இது மாதிரி ஆ நம்ம மேல வந்து உம் ம்
ஓகே ஓகே ஓகே
சோ அந்த மாதிரி
கிளி புற புற அந்த டிஃப்ரெண்டட் டைப் ஆஃப் கோ அந்த அழகுக்காக கோல இந்த கோழியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது மாதிரல்லா பார்த்திருக்கேன் அதுக்கப்பற அப்புறம் இந்த மங்கோவ்ஸ் கூட ஒரு சில இதில்ல பார்த்துருக்கே
தனியா வந்து அந்த விளையாடுறதுக்கு இந்த பவுன்சர் எல்லாம் விளையாடுவாங்கள இந்த குதிச் சு விளையாடுற மாரி
ஆ ஆ ஆ
ஆ அதுலயே வந்து ரெண்டு இது இருக்கு வெளியில இது வந்து பவுன்ஸ் இருக்கு இன்னொரு இது வந்து அ பா இது மாதிரி
சும்மா அப்படியே ஓ ஓகே ஓகே ஓகே
ம் அந்த அந்த இதுக்குள்ளார இருக்கு இந்த பாம்பு மட்டும் பாம்பு அந்த அ பிரிட்ஜ் மாரி பிரிட்ஜுனா வந்து எப்படின்னா ஆ கண்ணாடி பிர்ட்ஜ்
நீங்க சொல்றத அந்த கண்ணாடி குண்டு மாதிரி தனியா வச்சு அதுக்குள்ள இருக்கு ஓகே ஓகே
இல்ல கண்ணாடி பிரிட்ஜ் அதெல்லா வந்து ஒரு ரொம்ப கொஞ்ச தூரம் சுத்தி பாக்குற மாதிரி அதுவு அங்க இருக்கு நிறைய
ஆ ஆ சரிங்க சரிங்க சிஸ்டர் நீங்க அங்க மேல போனீங்கலே அங்க பூட் எல்லா நல்லா கிடைச்சிதுங்களா
ஆ ஃபுட் எல்லாம் வந்து ஆ அது நம்ம பாக்குற ஹோட்டல் தா சிஸ்டர் நம்ம எந்த கடைக்கு போறோங்கறத பொறுத்துதா ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு அதே கடைக்கு அடுத்த தடவ போனா கொஞ்சம் சுமார தா இருக்கும் அது நம்ம க அமைஞ்சுக்கிறதுதா ஃபுட்டு பெருசா வெளியிலல்லா போன நம்ம ஊர் புட் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாதுல்ல
ஓகே ஓகே ஓகே
ம்
இப்ப ரீசென்டா என்னோட வேற ஒரு ஃப்ரெண்டு வந்து ஸ்டேட்டஸ் போட்ருந்தாங்க ஸ்டேட்டஸ் போட்டதுல அந்த பிக் க்கு வச்சு போட்டுருந்தாங்ளா சோ பிக் வச்சு போடுறப்ப இது எங்கன்னு கேட்டதுக்கு இப்டிதா இங்கதா ஏற்காடுதா அப்டின்னு சொல்ட்டு சொன்னாங்க அப்பதா எனக்கு தோணுச்சு எனக்கு தெரிஞ்சு ஜூலலா இது மாரில்லா வச்சருப்பாங்க இது டூரிஸ்ட்பிளேஸ் மேலே இது ஜூ இல்லல்ல சோ அங்கயு இது மாரி மெயின்டெயின் பண்றாங்களா அப்டின்னு சொல்லிட்
ஆமா ஆமா ஆமா இல்லல்ல பண்றாங்க அது வந்து இப்பதா புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சே கொஞ்சோ நாள் இருக்கு ஒரு நாலஞ்சு வருஷோத்துக்கு முன்னாடி
ஓகே ஓகே ஓகே
ஆனா வந்துக்கா
சரிங்க சரிங்க சிஸ்டர்
சேரிங் சிஸ்டர் வீட்டு வேல எல்லா முடிச்சுட்டீங்ளா எங்க வெளியில வந்துட்ருக்கீங்கன்னு நீங்க
என்ன சிஸ்டர் வீட்டு வேல எல்லா முஞ்சுது ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு சரி இப்ப தா அப்டியே சாப்பிட்டுட்டே இருந்த அப்டியே ஸ்டேட்டஸ் பாத்தே உங்க போட்டோஸ்ல்லா இருந்தது அது எல்லா நல்லா இருந்தது அப்றோ பிளேஸ் என்னால அந் இந்த இது வந்து என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல அது அதாவுது நீ நீங்க அது எங்க ஏரியான்னு சொல்லிட்டு தெரில சரி அத கேட்டு பாக்கலாமே அப்டின்னு சொல்லிட்டு கூப்ட்ட
எதாவுது ரிப்புக்குலீதுனு பிளான் பண்றிங்ளா
இப்ப ரீசனென்டாங்க சிஸ்டர் இங்க இது முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோ
ம் ஓ சேரி சேரி
அதுக்கப்றோ இப்போ இந்த அமாவாச வருதுல்ல
ம்
இங்க பக்கத்துல ஒரு காளியம்மன் கோவில் இருக்கு அங்க போயிட்டு கோழிசாவ பொங்க வைக்கலா அப்டின்னு சொல் சொல்லிட்டு ஒரு பிளான் சோ அதுனால இன்னு மறுபடியு இன்னு எதுவு பிளான் பண்ணணு வீடு எல்லா கொஞ்சோ க்ளீன் பண்ணணு
ம் ம் ம்
சோ ஆச்சு வரப்போதுல்ல இன்னு ஒரு ஃபோர் ஆர் பைவ் டேஸ் எங்க அப்டியே ஒர்க் முடிஞ்ச ஒர்க் செஞ்சுக்கிட்டே அப்டியே இது பண்ணவு கொஞ்சோ இதா இருக்கு
ங்கிங்ளா
ஆயுத பூஜைக்கு ஃபுல்லா கிளீன் பண்ணுவோ மாட்டு பொங்கல் இதுக்குதா சிஸ்டர் ஃபுல்லா இது பண்ணி இது பண்ணுவோ பெயிண்ட் எல்லா
ம் சேரி சேரி சேரி
ஆனா வீடுகள சுத்தோ பண்ணிவுட்டு ஃபுல்லா இது பண்ணி கழுவி வைப்போ ட்ராக்ட்ரு காட்ல இருக்க வண்டி பைக்கு ஸ்கூட்டி இதெல்லா வந்து கழுவி இது பண்ணி இது பண்ணுவோ
ஓகே ஓகே ஓகே ம்
பெயிண்ட் அடிச்சா நல்லாதா இருக்கு அது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷா கொஞ்சோ புதுதா இருக்கு ஆனா அது வேலை செய்யணுமே எனக்கு இங்க ஒர்க் கு இது பண்ட்டு மேனேஜ் பண்றதுக்கு இதா இருக்கு எப்போ வருது ரீசண்டாவ வர போ போகது இல்ல டைம் இருக்குன்னு நெனக்கிறே
இல்ல ஆடி மாசோ வந்ததுன்னா அப்றோ ஆடி ஆ ஆவணி புரட்டாசி மாசோ தானே வரு புரட்டாசி முடி ஐப்பசில ம் உம் இப்ப ஆடி ஒண்ணு தா வரு தேங்கா சுடுவீங்ளா ஆடி ஒண்ணுக்கு
ஆ அதல்லா செய்வோ ஆ தேங்கல்லா சுடுவோ அதந்த குச்சி வெட் ட்டி நம்பளுதே தேங்கா இருக்கா நாம்ளே ரெடி பண்ணிடுவோ
அ ஆ
அது நம்மளே செஞ்சுரு போன டைம் நானே தா ரெடி பண்ணே அந்தத் தேங்காலா உரிச்சு அந்த நார்ருலான் ச்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா அந்த குச்சி மட்டு நல்லா சொருவுல கோனையா போய்டுச்சு
டடா ஹு
அதனால பாதி புடுங்கிட்டு விழ்ந்துருச்சு அதுக்கப்றோ என்னா பண்ணிட்டே ஆ நம்ம இந்த வீட்லது இரு க்ரில்லு வக்கிறதல்லா இருக்குல
ம் ம்
அத கொண் வந்து அந்த கல்லு மேல வெச்சு தேங்காய அப்டி திருப்பி திருப்பி வெச்சு அப்டே மேனேஜ் பண்ணி எடுத்துட் போயாச்சு அது ஒரே சைடு ஹீட் ஆய்ட்டு வெடிச்சுர்ச்சு ஒரு சைடு வெந்துருக்கு அப்றோ இன்னொரு சைடு வேகவே இல்ல குத் ச்சு வந்து ஸ்ரைட் இல்லாம கொஞ்சு கோனையா இருக்கனால புடிங்கிட்டு உள்ள விழுந்துடுச்சா நெருப்புக்குள்ளயே
உம் குச்சில்லா நீங்ளே ரெடி பண்ணிக்விங்ளா காட்லேயே இருக்கா அணஞ்சு
ஆ இங்க நமக் காட்டுலேயே இருக்குது வரப்பு ஓரத்துல வந்து குச்சிதன அழிஞ்சு குச்சிதானு உணுவாங்க குத்துவாங்கா அது நம்ம காட்டு ஓரதுலே ஒரு மரோ இருக்கு அதுலயே அப்டியே வெட்டிக்கிறது அது அழிஞ்சு குச்சு ஊணூ அப்டி இல்லன்னா அப்ற கெடைக்காததுக்கு இருக்குறு குச்சு கொய்யா குச்சு
ஹா அவ்ளதா ஹு ம் ம்
என்ன ப செய்யிலனா பசங்க ப பைய ஸ்கூல்யு வந்து இப்ப வ்யு அவ் வீட்டுக் வரத்து முன்னாடி இது மாரி ஏதாவ் ஃபெஸ்டிவெல் வருதுன்னா அந்த இதுல ஆஃப்டே செலப்ரேட் பண்ணுவாங்க அப்ப அங்க வீட் ட்லா வந்துட்டு இங்க வீட்லியி நம்ம செய்யில அப்டின்னா அவா நெக்ஸ்ட்டு டே போறப்பப் பசங்க எங்க வீட்ல பொக்குன் போய்ட்ற மாதிரி சொல்ட்டு சொல்லுவா
ஹும் ஆமா அவங்ளுக்கா தா மெய்னா ஹ வேற மார் ரு ம்ம்ம் உள்ற என்னன்ன போடுவீங்க அதுக்குள்ளாற
உள்ள இன்ன தேங்கா தண்ணி கொஞ்சோ இது பண்ணிட்டு ச்சக்கர கடலபருப்பு அப்புறோ கொஞ்சோந்து இது போடுவாங்க அ அது என்ன சிஸ்டர் பொவைனா பாசி பயிறு
ம் ம்
அப்றோ இன்னி என்ன போடுவோ வெல்லம் ஒரு சிலரு ஒரு சில டைம் போடுவோ
ம்
அப்ற இவிங்க வந்து அரிசி கொஞ்சொ போடுவாங்க அரிசி கொஞ்சோ அரிசி வந்து ஊற வைக்க மாட்டோ அப்டே பச்சர்ஸ் கே போட்டா போ என்னா ஊற வச்சா சாப்பாடாயு அப்றோ அரிசி கொஞ்சோ போட்டு இது பண்ணி வப்பாங்க இன்னு ரெண்டு பருப்பு எதோ போடுவாங்க மறந்து போச்சு எனக்கு
நாங்க வந்து என்ன போடுவோனா வந்து கொஞ்சோண்டு ஆ எள்ளு ரவோ அப்புறோ வந்து பொட்டுக்கட்ல கொஞ்சோ
ஆ அதா கள்ள பருப்பு பொட்டுகல்ல
ம் அப்புறோ வந்து அவுலு
அ அவல் சீக்க தண்ணீல ஊறி வெந்துராது
அது வெந்தா நல்லாதாங் சிஸ்டர் இருக்கு அதெல்லா மிக்ஸில போட்டு ஒரு ஓட்டு சும்மா அரகொறையா கொற கொறன்னு ஓட்டி
ஆ ஆ
அத அதுக்குள்ளார போட்டா நல்லா வெந்து போய்ரு பூ மாரி வெந்து வந்துரு
ஆ ஆ ஆ
அதுக்கப்றோ நாங்க என்ன பண்ணுவோனா அத வந்து மறுபுடியு நம்ம இது இன்னொரு நாளைக்கு சுட்டுக்லால அதுனால வந்து அந்த பூர்ணோ வந்து அதிகமா ரெடி பண்ணி அப்படியே ஃபிரிட்ஜுல ஸ்டோர் பண்ணிர் வச்சுக்கிரது
ஓ
தேங்கா என்னைகாச்சு எலந் தேங்காயா கெடச்சது அப்டினா அத போட்டு ஆ வெச்சு அப்டியே அடுப்புல் தூக்கி போட்றது இது போட்டு சுத்துனோனா எங்க அம்மா கடேல ம் அம்மா கடேல போட்டோம் அங்கதா நெருப்பு என்நேரமு எரிஞ்சுக்ட்டே இருக்குதுல்லைங்க
ஓகே ஓகே ஓகே ஓ ரெடி பண்ணிட்டு அந்த சமையல் செய்ற அடுப்புலே போட்டுறது
போட்டம்னா நம்ம அதுக் அது ரெடி ஆய்ரு நமக்கு என்னைக் ஆசையா இருக்கோ அன்னைக் சம ஆடி ஒண்ணுக்குதா சாப்புனு எதாது இருக்கா என்ன
அப்புடிலா இல்ல ஆனா அது என்ன இதுக்காக அத ஃபாலோ பண்றாங்கன் தெரில
அது என்னமோ ஒண்ணு ஆனா நம்மக் தேங்கா சாப் சுட்டு சாப்புறதுக்
ஒருவேள இந்த யாரு எதோ நரகாசுரனோ எதோ தலைய இது பண்ணாங்கல அதுக் அதுக் காகையா என்னனு தெரில் அது தீபாவ ஆமா அப்பறு ஏ தேங்கா சுடுற பங்க்ஷன்
ப்டி பதினெட்டு போர்க்களத்துக்கு முன்னாடி எல்லா இந்த மாரி செஞ்சு சாப்புடுவாங்க அது எதுக்குன் தெரியில
பதினெட்டு வந்து அந்த போர்க்களம் முடியுது அதுனால அத அப்ப ஆடி ஒன்னு அதாது ஸ்டாட்டிங் இருக்குமோ எதாவ்து ஒரு பூஜ மாதிரி எதாவ்து இருக்கலாம்
அந்த மாரிதா செர் சேரி
ஓகே சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர் அப்றோ செய்றீங்க இன்னை க்கி ஸ்பெஷல்தா அங்க
இன்னைக்கு நா என்ன செஞ்ச சிக்கன் அப்புறோ சிக்கன் அப்றோ தக்காளி அவிங்க ரெண்டு பேரு சாப்ட மாட்டாங்க
ஒ
அது கோழி வாங்கி விட்டேங்க ஒரு ரெண்டாய்ர்பாய்க்கு வாங்கிவிட்ட அது என்ன ஆய்டுச்சுன்னா ஒன்னு வந்து ரெண்டு கோழிலா சண்ட போட்டு ஒன்னு வந்து கொஞ்சோ ரொம்ப டல்லாகி இதாய்டுச்சு
ஓ சேரி சேரி
செரி அதனால அத புடிச்சி கிளீன் பண்ணியாச்சி
ம் ம் ம்
அப்பறோ செஞ்சி அவனுக்கு காலேல ஸ்கூல் குடுத்து விட்டுட்டு
ம் ம்
அப்பறோ நானு இப்பதா செரி சாப்ட்டுடே அப்டியே பாத்தே அதா கூப்ட்டே
சேரிங்க சிஸ்டர் செரி பாருங்க எனக்கு கொஞ்சோ வேலை இருக்கு நா உங்களுக்கு அப்பறமா கூப்ட்றே
ஆ ஓகேங்க செரிங்க